ஹலோ
ஹலோ
இல்லம்மா எப்டி இருக்கீங்க
ஆ நான நல்ல இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க என்ன ச்சு ரொம்ப நாளா ஃபோனே ரொம்ப நாளா ஃபோனே காணோ
ஆமா ஆமா கொழந்தைங்களுக்கும் அதுக்கும் போன் பண்ணவே முடியல
அப்டியா ரொம்ப பிஸியா இருக்கீங்க அப்போ
நீங்க எப்டி இருக்கீங்கம்மா
ஆ நா நல்லா இருக்கே நானு கொஞ்சோ வேலையாதா இருந்தே
செரி செரிங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக் க்காங்களா
ஓ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க பசங்கல்லா நல்லா இருக்காங்களா
ஆஹ எல்லா நல்லா இருக்காங்கம்மா
ஆமா இப்ப ஸ்கூல் லீவுனால இன்னு வேலை ஜாஸ்தியா இருக்குமே
ஆமா ஆமா வேல ஜாஸ்திதாம்மா
செரி செரி அப்றம் எப்டி இருக்கீங்க நீங்கதான் சொல்லணும்
எல்லா நல்ல இருக்காங்களா
ஆ பாப்பாக்கு கல்யாணோ ஆச்சு சண்டே
ஓ கூப்படவே இல்ல
நானே போல
ஏன் போகல
அ அது கொஞ்சம் ப்ராப்ளம் சோ அதனால எனக்கு பிடிக்கல போறதுக்கு உம் இல்லனாதா கூப்ட்டுருப்பனே ஃபிரண்ட்ஸ்ங்களே ஆ ஃப்ரெண்ட்ஸுங்க யாரையுமே கூப்படவே இல்ல எல்லா கேட்டாள்க நா பொண்ணு கல் பைய கல்யாணத்துக்கு கூப்டல சரி பொண்ணு கல்யாணத்துக்காவது கூப்புடலான்னு பாத்தே
சரிங்கமா
செரி பரவாயில்ல இன்னொரு பையன் இருக்காருல்ல உ ம் ம் ம் ஆஹ் சரி சரி பாப்பா தூங்கிட்டாலா
இருக்காமா
அவர அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க காபி எல்லாம் குடிச்சுட்டீங்களா
ஆமாமமா இப்ப காபி குடிச்சாச்சு நீங்க
ஆ எல்லாம் முடிஞ்சிச்சு
அங்க மழை அடிக்குத வெயிலுங்களா
இங்க வந்து சுட்டு எரிக்குது சூரியன் வந்து அப்படியா
இப்ப குளு குளுன்னு இருக்கு ஹீ
பேசாம உங்க ஊருக்கு தான் கிளம்பி வரணும்
அப்போ வாங்க நான் தானே சொன்னேன் இங்க வர சொல்லி
ஆமா வர சொன்னீங்க இடையில கொஞ்ஏதோ கல்யாண வேலை அது இதுன்னு பய பையன் போயிட்டாரு
செரிங்க
அதான் செரி கிளம்பி வந்துடுறோம் அப்ப நாங்க
ஆ வாங்க பக்கத்துல எல்லாம் சுத்தி பாத்துட்டு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போலா
ரெண்டு மூணு நாள் அ அப்புறம் வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து கட்ட எடுத்து எங்கள அடிச்சு விரட்டுறதுக்கு
எதுக்காக எதுக்காக விரட்டுறாரு அப்டியெல்லாம் விரட்ட மாட்டாரு அவரே உங்கள கூட்டிட்டு போயிருவாரு எங்கெங்க போய் பா அங்கல்லாம் அவரே கூட்
யாருனே தெரியாது நீ பாட்டுக்கு கூப் விட்டுட்டு இருக்கா அப்டினு
அ அப்டியெல்லாம் அவரு சொல்ல மாட்டாரு
உம் சரி சரி பரவலா நீங்க சொன்ன இருக்கு இங்க கிளைமேட் ரொம்ப ஹ அப்டியே நம்ம ஹீட்டருக்குள்ள அந்த மாரி இருக்கு
இருக்குங்களா
ஆமா ஆமா அ பேக்கிங் ஆயிரோம் நாங்க ஹாஃப் பாயில் லைறோம் முட்ட எல்லாம் பொரிச்ச அப்புறம் என்ன சமையல் பண்ணீங்க இன்னிக்கி
இன்னைக்கு காலையில அவர கொழம்பு செஞ்சே இட்லி ஊத்தி சட்னி வச்சே உஹம் நீங்க என்ன செஞ்ச ஜிங்க
இன்னைக்கு வந்து வெஜ் ஃப்ஐ ரைஸ் பண்னே
செர் சரிங்மா
பண்டிகளா வந்தா இனிமே கறிதான் சாப்புடுவோமா ஹ அதனால அதனால பண்டிகை ஃபுல்லா கறி் நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு இப்ப நம்ம வெஜிடேரியன் சாப்புட்டுக்கலாம் இன்னைக்கு ஒருநாள்
சரி சரி பண்டிகைக்கு கூப்புடுவீங்களா இல்லையா
நாளைக்குதான் பண்டிக்க பக்ரீத்து
அத நா போன் பண்ணிட்டே இல்லன்னா நீங்க கூப்புடுவீங்ளா இல்லையானு பாத்துட்டு இல்ல
நானும் தா உங்கள வாங்க அப்டின் கூப்டே
நா வரேன் சொன்னேல அன்னைக்கி நீ என்ன சொன்னே உங்க மட்ட மட்டன் பிரியாணி சாப்புறதுக்காக நா ஒரு நான் வரேன்னஇல்ல
இல்ல உங்க ஊரு குழு குழுன்னு இருக்குன்னு அங்கே உக்காந்துருக்கீங்க
ஹ ஹ கண்டிப்பா வரை இங்க ரொம்ப குளுருது அங்க வற ஹ ஹ ஹ
அப்ப வந்து கிளைமேட்டுக்கு வந்து இங்க அங்கேயும் மாறி மாறிதா அப்ப நம்ம வந்து வெக்கேஷன் போய்க்கிறணும்
ஆமா அப்புடிதான் போனு இனிமே என்ன பண்றது
செரி செரி அப்புறம் பிரண்ட்சுங்கல்லாம் எப்படி இருக்காங்க
எல்லா நல்லா இருக்காங்கம்மா அங்க எல்லா வெளிய எங்கையும்
அஹ நாங்க இப்ப லாஸ்ட் ஈஸியா இது ரெசாட்டுக்கு தா போயிட்டு வந்தோம்
எங் ரெசார்ட் போயிட்டு வந்தீங்க
ஆமா இங் இங்க லோக்கல்ல தா ரொம்ப தூரலா போடல இங்கலோ லோக்கல்லே நியர் பை போயிட்டு வந்தோம் ஒன் டே ஒன் டே மாதிரி ஸ்டே பண்ணிட்டு
ச்செரி ச்செரிங்க
இந்த பையனோட ஃப ஃப்ரெண்ட்சுங்களோட போயிட்டு
ச்சரி ச்சரிங்கம்மா
ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு ஹோட்டல்ல போய் சாப்புட்டுட்டு
கிச்சனுக்கு ஒரு நாள் லீவுங்களா
ஆமா கிச்சன்க்கு ஒரு நாள் லீவு விட்டாச்சு ஹ கிச்சனுக்கும் லீவு நம்மளுக்கும் லீவ் கிச்சனும் பாவும் ஆமா கிச்சனும் பாவம் தனே
ஆஹ் ஆமா ஆமா
எப்ப பார்த்தாலும் என்ன அடுப்ப பத்த வச்சுிட்டே இருந்தா நான் சூடாக மாட்டேனா அடிக்க
அதான் கால் இருந்தா ஓடிருக்கும்
அதுவும் கதறி கதறி அழுதுச்சு அதோட பாவம்ல
சரிதான்
அப்புறம் சொல்லுங்க
நைட்டுக்கு செ செய்யணுமாமமா
இல்ல இல்ல ஆஹ் சாப்பாடேல்லாம் இருக்கு அதனால நைட் க்கு ஒரு வேலையும் இல்ல பிரீதான் இப்ப வந்து அப்பண்ண வேட்டி ஆபீசர் தான்
சரி சரி
அப்றம் சொல்லு
கல்யாணத்துக்கு துணி எல்லாம் என்ன பண்ணீங்க எங்க இருந்து எடுத்து ப்திக
கல்யாணத்துக்கு நாதான் எதுவுமே இன்வால்வ் ஆகலையே அவங்களே எல்லாம் பாத்துக்கிட்டாங்க
ஓ சரி
எல்லாம் அவங்க பாட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டான்
ஓ சரி சரிங்மா
மாமியார் வீட்ல எல்லாவு இவ இதுக்க இந்த கல்யாண பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாமே அவங்கதானே எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க
ஓ கல்யாணத்துக்கு அவங்கதான் எடுத்துக் குடுப்பாங்களா
ஆமா மா பொண்ணுக்கு வந்து அவங்கதா எடுத்து குடுப்பாங்க
ஓ சரி சரிங்கம்மா எங்களோடதுல எல்லாம் நாங்கதான் எடுத்துக்கணும்
இல்ல இல்ல எங்க வீடு வந்து அவங்க எடுத்து குடுப்பாங்க பொண்ணுக்கு ட்ரெஸ்சு எல்லாமே
சரி சரிங்க
அஹ் மத்த அஸ்யூசுவல் நம்மளுக்கு தேவையான மத்த காஸ்மெட்டிக்ஸ் ட்ரெஸ்சு அஹ் அது மட்டும் நம்மளுக்கு வேணுங்கறத போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான்
சரி சரிங்கா
அதுக்கெல்லாம் ஆள்க்காங்க அ அதனால அவன் போய் எடுத்துட்டான் இப் நம்ம எல்லா அலையவு முடியாது அடிக்கிற வெயில்ல ஆமா அடிக்கிற வெயில்ல நம்மளால அலஞ்சு போம் அப்ப முடியாது
முடியாது அதுதா என்ன பண்றது உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச் இல்லனா இவங்களையோட கூட்டிட்டு வந்திருப்பே
ஆ லீவெல்லா முடியறப்போ வந்து கரெக்டா சொல்றீங்க
அதுதான் என்ன பண்றது இப்ப புக் வாங்கணு அது வாங்கணும்ட்டு டெய்லி போய்ட்டு வன்ட்டு இருக்கோ யூனிஃபார்ம் அளவு குடுத் இருக்கு ஸ்டிட்ச்
அப்டியா செரி செரி செரி
ஆமா ஆமா
பாப்பா இப்ப எத்தனாவுது போகுது
பாப்பா ஃபோர்த் போறாங்க
ஃபோர்த்து போதா செரி செரி இப்ப இந்த பாப்பாக்கு ஒன் இயர் முடிஞ்சிச்சா
இல்லையே அதுக்கு பாப்பாக்கு லெவன் மன்த்
ஆ அப்ப நெக்ஸ்ட் மந்த் பர்த்டேவா அ ஜூனா எத்தனாந் தேதி
பதனாறு
சிக்ஸ்டீனா
ஆமா
சரி சரி அப்ப நான் ஜூன் சிக்ஸ்டீன் அங்க வந்து சர்பிரைஸா அட்டண்டன்ஸ் போட்றவா ஆல்வேஸ் வெல்கம் சரி சரி சொல்லிட்டே இருக்கோ ஒரு நாள் வந்து டக்குன்னு சர்பிரரைஸா வந்து என்ட்ரி குடுக்குறோ
அதா பாக்கலாமா வரீங்களா இல்லையா
ஃபஸ்ட்டு வரா அப்டின்னு
அப்டி இல்ல நா வந்து பாத்துட்டு போயிருவே நீங்க வரமாட்டீங்க
ஓ பாப்பா வச்சிருக்க நீங்க வ ந்து வந்துருவீங்க நாங்க ஃப்ரீயா இருக்கிறவங்க வரமாட் டோ
கண்டிப்பா
ஆஹ் செரி ஓகே வேணா வேணா எதுக்கு ரிஸ்க் எடு இப்ப நான் என்ன கூப்ட்டு வரதுக்கெல்லா ஒரு ஆள் வேணு தனியால்லாம் வர முடிய செரி ஆஹ் ஆஹ் அதனால நான் போ இந்த போட்டிக்கு நான் வரல
வரல நீங்களா
ஆமா ஆமா நம்ம வந்து சர்ப்ரைஸாவே வந் இதுக்கெலா
ஆ பாத்துக்கலா அப்டினீங்களா
ஓகே ஓ
நாளைக்கி இங்க பங்க்ஷன்னுன்னு வீட்டுல எல்லாம் வேல எல்லாம் முடிஞ்சுங்ளா
அஹ் நாளைக்கு இது வந்து இந்த இதுக்கு பங்க்ஷன் வந்து நம்ம வீட்டு்ல பெருசா எதுவும் இது பண்ண மாட்டாங்க சமைச்சு சாப்புடுவாங்க அவ்ளவுதா
ஓ சரிங்க வீட்டு கிளீன் பண்றது டீப் கிளீன் பண்றது அந்த மாதிரி எல்லா இல்லிங்ளா
அதெல்லாம் டெய்லி நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டேத இருக்கோம் அதனால அதனால பிரச்சனை இது வந்து ஆஹ் இது வந்து அந்த மட்டன் வந்து எல்லாருக்கும் ரிலேஷன்ஸ்க எல்லாம் கொண்டு போயிட்டு குடுக்கறது மட்டுும்்தான் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டுும் தான்
செஞ்சு குடுக்கணும்ங்களா
ஆஹாஹா அஹ் அது ந இத பீசஸா போட்டு குடுப்பாங்க மட்டன்
சரி சரிம்மா
அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கவர்ல போட்டு கொண்டு போயிட்டு சொந்தக்காரவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க
ஓ சரி சரிங்க
மத்தபடி வந்து இந்த பங்க்ஷனுக்கு வந்து பிரியாணி அதெல்லாம் கிடையாது நம்ம நம்ம வீட்டு செஞ்ச சாப்பிட்டுக்கலாம் பிரியாணி
சரி சரி செய்ங்க ஒரு நாள் வரோ
வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க
உம்
அப்புறம் செரி பாத்துக்கோங்க உடம்பு பாத்துக்கோங்க பிரீ பிரீ டைம்ல கால் பண்ணுங்க ஓகேங்களா ஆ ஆ ஓகேப்பா ஓகே பாருங்க ஆ ஓகே ஓகே பாய்மா